எப்டி இருக்கீங்க ஆமா தோழி இங்க மழ பெய்யுது இப்பதா ரொம்ப மழையா இருக்கு மதியானோ‌ வந்து இந்த சரியான வெயிலா இருந்துச்சு இப்பதா வந்து மழ பெய்து அதோட ஜாமங்கல்லா வந்து தோச்சி போட்டுருந்த அதோட எடுத்து கொஞ்சோ ஒணரத்த வந்து படியில‌ போட் வந்திருக்க அங்க மழ பெய்தா தோழி
பேசினால் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறது என்று அர்த்தம்
பத்து நிம்ஷோ தோழி
ஓகே பட்டு இரண்டு டாஸ்க்குகள் உங்களால் எனக்கு வீணாகி விட்டது
ஏ தோழி
இரண்டு டாஸ்க்கள் நா உங்களுக்கு இரண்டு முறை ட்ரை பண்ணும் பொழுது உங்கள் டாஸ்க் முடிவடைந்தது இரண்டு முறை காமித்து விட்டது
ஏ தெரியலையே எனக்கு அப்புறோ இப்போ நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தீங்கல்ல
ஆமாம்
ஆ அதனால ஏ இந்தமார்ல்லா சொல்றாங்க
இது இது ரொம்ப டீப் பெஸ்னல் பேசலாமாதோழி?
என்ன தோழி வேண்டா வேண்டா
அதுதான் கேக்
ஆ இல்ல இருந்தாப்ல கிருக் வர்ரதுக்கு என்ன இருக்கு என்ன எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போறதுதான் ஆ இது லீவ் நேரத் ல வந்து நம்ம போய் செலவு செஞ்சுட்டு அம்மா வீட்டுல இருந்துட்டு பிள்ளைங்களும் விளையாடுவாங்க கொல்லுவாங்க எல்லாரோடையும் சேந்து பேசி சந்தோஷமா இருக்கணு என்ன தோ என்ன தோழி இவுங்களும் எங்கேயும் கூட்ட போறதுல அவ ஆ வீட்டுக்குள்ளயயே கடக்கணுமா அப்ட் எல்லாம் செய்ய கூடாதுல்ல எதுக்கு இந்த தேவையில்லா வேல
ம் அம்மா வீடு இருக்கு போனா லே ஒ ஒரு வாரமே அதிகம் என்கிறார்கள் நான் என்ன செய்வது
அப்டில்லாம் பேச கூடாதுல்ல
அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அதுக்கு மட்டும் தான் போறேன் அதுக்குமே லிமிடேஷன் மாரி போட்றது
ஆ அப்பல்லாம் போட கூடாது
உம்
இதெல்லாம் சரியான பைத்தியகார தானொ பிள்ளைங்க எத்தன நாளைக்கு வீட்டுக்குள்ளயே இருப்பாங்க ம் போனமா அங்கேயும் அவங்களோட அப்போ அவுங்களுக்கு அம்மா க்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம பிள்ளைங்க வருவாங்க அப்படின்ட்டு இல்லையா
அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்க கூடாது இவங்களோட உ தேவைகள மட்டும் நம்ம பூர்த்தி செய்யணும்
ஆ அப்ப வேலக்காரங்களா இவுங்களுக்கு உட்காந்து பணியோட செஞ்சுக்கிட்டு நம்ம உக்காந்துருக்கணுன்ட்டு
ம் அதைதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்
ஆ இதுலாம் ரொம்பொ இதா இருக்கு யாரும் என்ன சொல்லுவாங்க சரிப் பாவோ இவ்ளோ நாளும் இவ கஷ்டப்படுறா நம்ம கூட கடந்து
உம் அந்த மாரி நினைப்பவர்கள் பல ஆண்கள் உண்டு
ஓ
அவர்கள் ஏன் இப்படி
ஆ வீட்ல உள்ள அத்த மாமா அவுங்க சொல்ல மாட்டாங்களா
உள்ளி தருவதே அவர்கள் தானே
அ அவங்கதான் சொல்றதா
ஆமா இங்க கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் உண்டு
அதா இவுங்களுக்கு ஏத்தி விட்றது
ஆ அதேதான்
இந்த மாரி எதுக்கு இந்த பொழப்ப பாக்கணும் சரி போறா ம் போயிட்டு இருந்து
அப்டியே இங்கு வந்தாலும் நீ வீட்டில் என்ன செய்கிற சும்மாதான இருக்க சும்மாதான இருக் க சோறு செய்யுவது ஒரு வேலையா
அட பாவிங்களா
உக்காந்துட்டு தெண்ட சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு எதுக்கு இவ்வளவு இது அப்படி என்கிறார்கள் என்
அது எவ்வளோ ஒரு கஷ்டம் காலையில வந்து பிள்ளைங்கள கெளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஆ சொல்லுங்க
இந்த மாரி நிறைய பிரஷர் இருப்பதாலேயே நான் இடைப்பட்ட காலங்களில் உங்கள உங்கள் கூட பேச முடியவில்லை
கண்டிப்பா கண்டிப்பா பாவோ பின்ன இந்த மாரில்லா யாராச்சு செஞ்சா எல்லாருக்கு கோவ வரும்ல
ஆமாம் தோழி இதை விட அதிகமாக உள்ளது நான் என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்கிறேன் தோழி
சரி கவலப்படாதீங்க ம் ஆ இந்த மாதிரி வந்து சும்மா போட்டு அ அந்த மாரி வந்து இது பண்ண கூடாதுல்ல
நம் படத்தில் தான் அந்த காலத்து படத்தில் தான் பார்த்தோம்
ஆ இப்ப உள்ள காலங்கள்ல வந்து யார் இந்த மாரில்லா செய்றா
யாரு டூ டூ கே கிட்ஸுக்குலாம்னு பாத்தீங்கன்னா போடா அப்பிடி என்று சொல்லிவிட்டு போய் விடுவார்கள்
கண்டிப்பா உன்ன
நம் நைடிஸ் கிட்ஸ் என்றதுனாலே நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்
அப்பிடி வந்து செய்யக்கூடாதுல்ல யாரா இருந்தாலு
பட்டு எப்பிடி எந்த பெண்ணு இந் த உள்ள இப்ப இருக்குற காலகட்டத்துல அப்பிடி இருக்குறதுல இவங்க வந்து ரொம்ப இன்னோ ஆதாம் ஏவால் காலத்துலயே இருக்குறாங்க
ரொம்ப பொறுமையாலா இருக்காதீங்க பதில் பேசி உட்டுருங்க வேற என்ன செய்ய
இதை விட பிரச்சனைகளை இப்போழு புதிய பூகாம்மம்மா கெளம்பி உள்ள தோழி அதெல்லா ந நா இப்ப இருக்க நா அதெல்லா உங்களை உங்களிடம் பிறகு பிறகு சொல்கிறேன்
ச எதையும் நெனச்சு கவலப்படாதீங்க புள்ளைங்க பாவோ
ஆமாம் கண்டிப்பா என் மகள் ரொம்ப வருத்தப்படுகிறார்
அ புள்ளைங்களுக்கு மதி தெரிய ஆரம்பிச்சிருச்சு மதி தெரிகிற புள்ளைங்கள்ட்ட போட்டு நீங்க இத பண்ண முடியுமா
பசங்க கிட்ட தனியா கூப்ட்டு சொல்றாங்க நீ உங்க தாத்தா பாட்டி மேலலா பாச வைக்க கூடாது நம்ம அத்த நம்ப ஆயா தாத்தா மேல தா பாச வைக்கணும் என்று சொல்லித் தருகிறார்கள் இப்படிப்பட்ட மனப் பான்மை கொண்ட மனிதர்கள் எங்க எங்கு போய் திருத்த முடியும்
ம் இவுங்க குடும்பமும் வேணும் நம்ம குடும்பமும் வேணும்னு நம்ம நினைக்கணு
அந்த மாரி நடைப்பு இல்லை தோழி இது
இப்டியெல்லா வந்து இது பண்ண கூடாது இதுல்லா ரொம்ப பழைய காலத்துல பண்ணுவாங்கல்லா அந்த மாரி ஏன்னா சின்ன பிள்ளைங்க வெதய வந்து நல்ல வெதையா வந்து வெதைக்கணு பிள்ளைங்க மனசுல இந்த மாரி வெதைகள்ல்லா வெதைக்க கூடாது
ம்
சரியானா பைத்தகாரவங்களா இருப்பாங்க
பைத்தியகாரங்களவிட சைகோ த தான் தான் என்ற ஆணவம்
தட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க
அதுதான் தெரியவில்லை இத்தனைக்கு நான் காதல் திருமணம் என்றால் வெளியில வெளியில சொன்னா வெக் க கேடு
போ போ சைக்கோ வாயிரு போல அரிக்கட்டங்க ஏ இப்பல்லா இது பண்றாங்க சரி கவலப்படாதீங்க ஏன்னா எளிதாக பிள்ளைங்கள வா இது நம்ம சந்தோஷத்த அடைஞ்சு நம்ம போயிட்டே இருக்கணோ என்ன தோழி
இது ஒன்றும் எனக்கு புதிதும் அல்ல முதல் முறையும் அல்ல
பழகி போச்சு அப்ப
இது பழகி விட்டது பட் இந்த டைமு இன்னோரு ஒரு புதிய பூகம்பம் என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களில் நா சந்திக்காத ஒரு துயரத்தை சந்தித்துள்ளேன்
ஆ
அதற்கு தான் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது முடித்து கொண்டிருக்கிறேன்
இன்னமுமா அந்த பிரச்சன தொடங்கிருக்கு
இருக்கு இருக்கு இப்பொழுது இருக்கு புதியதாக வேறு ஒரு ரூபத்தில் பிரச் சனை வந்துள்ளது அதனை நான் பிறகு கூறுகிறேன்
செரி செரி ம் நல்லவுங்குளுக்கு வந்து காலோ கெடையாதும்பாங்கல்ல இதுதா என்ன இந்த மாரி சைக்கோங்களுக்கெல்லா நல்லவுங்க கெடைச்சா அவங்களு சைக்
அதைதா அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டே மாட்டேங்கிறாங்க
நாளைக்கு என்ன சமைக்க போறீங்க பிள்ளைங்களுக்கு
நாளைக்கு ஏதாவது அவரக்கா சாம்பார் சாதம் செய்யலாமென்று யோசிக்கிறேன்
தொட்டுக்குட என்ன செய்யலானு இருக்கீங்க
கேரட் பொரியல் செய்யலாம்ட்ருக்கே
ம் அத தொட்டுட்டு புள்ளைங்க சாப்ட்றுவாங்களா
பசங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தா செய்து குடுக்க வேண்டும் இல்லயென்றால் அவர்கள் சாப்புடவே மாட்டார்கள்
ஓ இன்னைக்கி அம்மாவாசையா
ஆமாம் இன்றைக்கா நேற்றைக்கு தான் நெனைக்கிறேன் நேற்று ம்
செரி செரி நேத்து அமாவாசைக்கு சாம்பாரா
ஆமா
ம் நேத்து பிள்ளைங்க வீட்ல இருந்திருப்பாங்களே என்ன செஞ்சீங்க
நேற்று வீட்ல தா இருந்தாங்க நேத்து இட்லி சாம்பார் செஞ்சே
மதியானத்துக்கு ஒரே இட்லி சாம்பார போட்டீங்கன்னா எப்டி
இல்ல மதியத்துக்கு இது செஞ்சே எஃகு சாம்பாரு
உம் செர் செர் செ லீவுல இருக்கும் போதாச்சு அதுங்குளுக்கு புடிச்ச மாதிரி செஞ்சு குடுங்க ஜாமாங்கலா அவுங்களே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்களா நீங்க போறீங்களா வாங்குறதுக்கு
நா வெளியில் ஏதாவது வேலையாக சென்றால் அப்பொழுது வாங்கி வந்து வந்துருவோ இல்லன்னா நா இங்க சந்துல லோக்கல்ல வாங்கிப்பே வீட்டு முன்னாடி வருவாங்க அவுங்களேயேகிட்டயே வாங்கிப்பே
காய்கறி பழ வஸ்து இதலா
ஆ அதுதா அதெல்லாம்தா வங்கிப்பே அப்புறோ லோ க்கல் ஏதாச்சு ஐட்டம் வேணுனா இங்க மல்லிக கடை இருக்கு அதுல
ம் டெய்லி தேவையானத டெய்லி வாங்கீடுவீங்ளோ
உம் ஆமா
உம் டெய்லி தேவையானா டெய்லியு வாங்கீடுவீங்க வாரத்துல ஒரு நாள் சேர் சேர் சேர் புள்ளைங்க வெளிய போய் படிக்கிறாங்களா வீட்டுக்குள்ளயே அவுங் நீங்களே சொல்லி் குடுத்துறீங்களா
இல்ல நானே தா சொல்லி குடுக்குறேன் தோழி இங்கு வெளியல்லாம் இந்த வில்லேஜில் எங்க யாரும் எவரும் டியூஷன்லா எடுப்பதில்லை நானே ஆல்ரெடி படிச்சிருக்கிறனால் நானே டியூஷன்லா எடுத்துக்கிறே
நீங்களே சொல்லி குடுத்துறீங்க சேர் சேர் சேரி அது கூட நீங்க மிச்சம் பண்ணிதா குடுக்குறீங்க அவுங்களுக்கு அது கூடவா தெரியல
அதெல்லாம் ஒரு வேலை
அ ஆ பின்ன ஸ்கூல்ல இருந்து வந்தோனே பிள்ளைங்கள வச்சு நம்ம படிக்க வைக்கிறது எழுத வைக்கிறது அதானே நம்மளுக்கு வேலை வேற என்ன சொல்லுங்க அவுங்க படிச்சா போதுன்னு தா நம்ம நினைப்போ ஏனா அவுங்களுடைய நேரம் வந்து நம்ம சாய்ந்திர அவுங்க வந்ததுக்கு அப்புற அவங்க கூட நேரத்த செலவழிக்க போறோ இல்லைங்களா உங்களுக்கு கேக்குதா தோழி
கேக்குது தோழி பவர் கட் ஆனனால ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிட்டு
ஓ ஓ செரி செரி செரி
அப்புற இப்ப மொபைல் நெட்டு ஆன் பண்ண
செரி செரி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சுட்டுது மீண்டும் பேசுவோ
உம்